அ
சொல்லுங்க நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
ஆ நன்றாக கேட்கிறது
சொல்லுங்க என்ன இப்பயாவுது சப் டிங்ளா இல்லயா?
இனிமேதாங்க சாப்புடணு
செரி ஓகே சாப்புல்லா ம் சொல்லுங்க நம் ளுக்கு இப்ப உங்க பசங்களா எப்டி படிச்சுட்ருக்காங்க படிப்புனோனே எனக்கு ஞாபக வருது உங்ளுடைய ப நம்பளுடைய பள்ளி வாழ்க்கைக்கு இப்ப இருக்குற பள்ளி வாழ்க்கைக்கு நறைய வித்தியாச இருக்குல்ல அத பத்தி பேசலாமா
கண்டிப்பாக நறைய அது பேச வேண்டிய ஒரு டாபிக்னு நா நெனைக்கிறே நம்ம படிக்க படிக்க வேண்டிய காலத்துலலா எப்டி படுச்சோ ஆனா இப்ப இருக்குற பசங்க எப்டி படிக்கிது நறைய வித்யாசங்கல என்னால பாக்க முடியிது அன்னைக்கு வ நாமல்லா நம்மல்லா படிக்கும்மோது எப்டி யோசிச்சோ வ படிச்சோ எக்ஸாம் எழுதுனொ அதுக்கான ரிசல்ட் வந்துச்சு ஆனா இப்ப இருக்குற பசங்க என்னன்னமோ பண்றாங்க டெய்லி ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ் பசங்க படிக்கிறாங்ளோலயோ பசங்களோட சேந்து நாம்ளு படிக்கிற மாரி ஆயிட்றொ தோணுது எனக்கு
உண்ம நீங்க சொல்றது கரெக்டான விஷ்யம் நா மெயினா பாத்த விஷ்யங்கள் பாத்தீங்னா நம்ப வந்து இப்ப ஆறாவுதுல இல்ல ஏழாவுதுல படிக்க வேண்டிய ஒரு விஷ்யத்த அ இப்ப இருக்குற பசங்க ஒன்னாவதுலயே படிச்சுர்றாங்க அதுவே பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப விய ப்பா இருந்தது நம்பப்ப வந்து இப்ப நம்ப காலேஜு முடிச்டோ அப்டியே அப்டின்றோ காலேஜு முடுச்சுட்டொன்றோ ஆனா‌ அந்த காலேஜுல படிக்க வேண்டிய விஷயத்த‌ இப்ப எயித்து படிக்கிற ஏ பைய வந்து முக்காவாசி படுச்சு முடிக்கிறா அப்டி பாக்கும்மோது அந்த நாலேஜு வந்து இப்ப இருக்குற ப சங்ளுக்கு அதிகமா இருக்குற மாரி எனக்கு தெரியிது நம்ம அப்ப படுச்சதுக்கு இப்ப படிக்கிறதுக்கு நறைய வித்யாச இருக்கு என்ன அப்பல்லா பாத்தீங்கனா ஒரே புக்குக்குள்ள எல்லாமே அடங்குன மாரி இருக்கு இப்ப புக்ஸு நறைய குடுக்குறாங்க அந்த புக்க தூக்கிட்டு போறதா கொஞ்ச கஷ்டமா இருக்கே தவர மத்தபடி அவுங்க நாலேஜு கொஞ்ச அதிகமா இருக்குற மாரிதா எனக்கு தோணுது நீங்க சொல்லுங்க அத பத்தி
ஆமா நாள் ந நறையவே நறைய இருக்கு அவுங்க நறையவே சொல்லி தராங்க புது புது விஷ்யங்கள் ப்ரா நம்மல்லா அப்ப ப்ராக்டிக்கலா எதுவ்மே செயல்முறையா எதுவ்மே நம்ம செய்யல இப்ப ஒரு ஒரு லெசன் நடத்துறாங்க அப்டின்னா அதுல என்ன இருக்கு அத ப்ராக்டிக்கலா நீ எப்டி பண்ணி பாப்ப அப்டிங்குறத அவுங்க சொல்லி தரது ரொம்பவே நல்லதா எனக்கு படுது சயின்ஸ் எடுத்துக்லா அதுல இப்ப நீ ஒரு எக்ஸ்பிரிமென்ட் பண்ணீங்கன்னா நீ எப்டி வீட்ல அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு வா நம்ம இங்க பண்ணி பாக்கலா அது எப்டின் ஒனக்கு நா ரியலா காமிக் ல நீ எப்படி பண்ணுவ அத அப்படிங்கறத ந சொல்லி தரேன் அப்படின்னு அவங்க முன்னெடுத்து போறது அதல்லா ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப பக இல்லாூ ஒவ்வொரு வருஷமும் பக ஒக்ட் பண்றாங்க மக்க பசங்க கிட்ட என்ன அறிவு என்ன இருக்காது சார்ந்தவங்க என்ன பண்றாங்க புதுசு புதுசா அப்டிங்க போது அதெல்லா ஒரு நல்ல விஷ் டு வந்தா ஆனா நம்ம படிக்கும் போது இதெல்லா இருந்ததா ஞாபகமே இல்ல
இல்ல இல்ல நம்ம படிக்கும் போது இந்த மாரி விஷ்யங்கள் இல்ல பிராக்டிக்கலாவே நறைய விஷ்யங்கள் நம்ம செய்யல எல்லாமே பாத்தீங்கனா உண்மையா நா ஓப்பனா சொல்றேங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நா படிச்ச போதெல்லா பாத்தீங்கன்னா எனக்கு அவ்ளோவா வந்து அ அந்த டீச்சர்ஸ் அமஞ் செல பேர் டீச்சர்ஸ் நல்லாவே சொல்லி குடுப்பாங்க சில பேர் சொல்லியே குடுக்க மாட்டாங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி நா படிச்சி எழுதன மாரிதா எனக்கெல்லா இருக்கு புருஞ்சுகிட்டு படிக்கிறதோ இல்ல பிராக்டிக்களா இப்ப ஒரு நீங்க சொன்ன மாரி ஒரு சைன்ஸ்சுனா அது வந்து இப்புடி பண்ணா இப்டி ஒரு பிசிக்கலா இப்டி நடந்துச்சுன்னா இப்டி நடக்கு அப்டின்றத அவங்க வந்து பிராக்டிக்கலா சொல்லிக் குடுக்கறது வந்து நா படிக்கும் போது எதுமே கெடையவே கெடையாது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நா முக்காவாசி மனப்படம் பண்ணியே படிச்சட்ட அதனாலவே எம் பையனுங்களுக்கு இப்ப நா சொல்லிக் குடுக்கறது என்னன்னா நீ மார்க் க்கே எடுக்கலனாலு எனக்கு பரவால்ல ஆனா புருஞ்சுட்டு படிக்கணு நீ புருஞ்சுட்டு படிச்சாதா உம் மண்டையில அது நிக்கு நீ மனப்பாடம் பண்ணி நீ எழுதிட்டு அடுத்த டைம் அத மறக்குறது வேஸ்டு அதனால புருஞ்சுட்டு படி ஒன்ன புரியலயா மேம் கிட்ட நீ கேளு அப்டி தெரியலையா ஏங்கிட்டியுங் கேளு நம்ம வந்து அத வந்து தெளிவுபடுத்திட்டு படிப்போ உனக்கு மனப்பாடம் பண்றது வேணா அப்டின்னே நா வளத்துட்ருக்க என்னோட பசங்களும் அதே மாரி மனப்பாடமே பண்றது கெடையாது நல்லா புரிஞ்சுகிட்டே படிக்கிறாங்க அது வந்து இப்ப எனக்கு ரொம்பவு வந் து பிடிச்சமான ஒரு விஷ்யன் சொல்லலா ஏன்னா நல்லா தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது வந்து இப்ப கொண்டு வந்துருக்காங்க இந்த இதுல
கண்டிப்பா நீங்க சொல்றது நா அக்செப்ட் பண்ணிக்கிற இப்போ இருக்குற பச இப்போ இருக்குற எல்லா ஒரு இதுலயுமே வந்து புருஞ்சு பசங்கள செய்ய வெக்கணு அவங்களா ஓனா எல்லாமே எழுதணு அப்டிதா கொண்டு வந்துருக்காங்க அந்த காலத்துல நமக்கு ஏ அப்டி அந்த மாரி ஒரு போர்ட்ல இருக்கு அப்டியே புக்ல என்ன இருக்கோ அத நம்ம எழுதுனாதா நமக்கு மார்க் அப்டின்னு ஏ அப்ப இருக்குற டீச்சர்ஸ்கு வந்து சொல்லி தரதுக்கான இது இல்லையா இல்ல இப்ப இருக்குற டீச்சர்ஸ் அதனால அ வெல்டெவலப்டா இருக்காங்களா இல்ல அப்ப மெட்ரிக் குலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லா அந்த காலத்துல எல்லா பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஓட சேரி எல்லா பார்த்தீங்கன்னா மினி மைஸ்சாதா இருக்கு ஃபைவ் தவுசண் சிக் தவுசண்க்கு வே எங் கா எங்க சொல்லி குடுக்குற டீச்சர்ஸ்லா செவண் தவுசண் பாத்துருக்காங்க அதனால அவங்க அப்டி சொல்லி தரலயா பசங்களுக்கு இது இதுதா சொல்லி குடுத்த இதுஸ் சொல்லிக் கொடுத்தா போது அப்டின்னு இருக்காங்களா இப்போ அப்போ நம்ம பே பண்ண பீஸுமே கம்மிதா பருவத்துல நா மேக்சிமம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது பே பண்ண மந்த் ஒரு மாசத்துக்கான தொகை வந்து நூத் தி இருவது ரூபா இப்ப நா ஏ பையனுக்கு ஒரு மாசத்துக்கு அதுவு சிகஸ்த்து ஸ்டேண்டடுக்கு நா கட்டுறது ஆறாயிரூபா ஒரு மாசத்துக்கு நம்ம கட்றோ
ஆமா இல்ல உண்மையா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா நீங்களாவது அந்த நூத்தி ஐம்பதுரூபாக் கட்டி படிச்சீங்க நாங் கவுர்மென்ட் ஸ்கூல்லதா படிச்சே பத்து பைசா கெடையாது யூனிப்பார்ம் அவங்களே குடுத்துருவாங்க புக்சு அவங்களே குடுத்துருவாங்க அதனால அப்புடியே நா புடுச்சுட்டு வந்துட்ட இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப நீ இருக்குற ஜென்றேசன் பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த மாரி விஷ்யங்கள் பண்றதுக்கு ஒரு காரணோ என்னன்னா அப்பல்லா வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கங்களோ இல்ல எது பண்றாங்களோ அவ்ளோ வந்து மாணிட்டர் பண்ண மாட்டாங்க போய் நீ ஒழுங்கா நடத்துரியா மார்க் எடுக்குறாங்களா பசங்க அவ்ளோவா எனக்கு தெருஞ் தெருஞ்ச மாரி எனக்கு தெரியல ஆனா இப்ப இருக்குறத பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல இத்தன பசங்க வந்து மார்க் எடுக்கனு மார்க் எடுக்கலனா வந்து பிரின்சிப்பள் மேம்மோ யாரோ வந்து அவங்கள வந்து திளும்ப கேக்குறாங்க ஏ மார்க் எடுக்கல அப்டின்னு கொஞ்ச நல்லா பண்ற டீச்சர்ஸ்ச இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெருஞ்சே பார்த்தீங்கன்னா ஏ செக்கெண்ட் ஸ்டேண்டர்டுல தமிழ் எடுத்த ஒரு டீச்சர்ஸ் வந்து அவங்க நல்லா பிரசன் பண்றாங்க நல்லா பண்றாங்க அப்டின்றதுனாலவே தூக்கி சிக்ஸ்த்து ஸ்டேண்டர்டுல போட்ருக்காங்க அந்த மாரி விஷ்யங்களு வந்து அவங்க பாக்குறதுனாலவே மெயினா இத சொல்லலா என்னோட இப்ப என்னோட இங்கிலீஷ் மேம் சொன்னீங்க நீங்க சொன்னீங்கள புக்குல இருக்குறத அப்புடியே வந்து எழுதுனாதா மார்க் போடுவோ அப்டின்டு இப்ப என்னோட பையனோட இங்லீஷ் மேம் என்ன சொல்றாங்கற்னா நீ நா உனக்கு வந்து நோட்ஸ் குடுத்துருக்கே ஆனா நீ அத அப்புடியே எழுதுனனா உனக்கு மார்க்கே போட மாட்ட நீ ஓன்னா எழுதனு ஒன்னோடைய கொஸ்டீன்க்கு ஏன்ஸ்சர் து என்னன் நீ தா எழுதனு இதுல இருத்துப் இருக்குறது பாத்து நீ எழுதறனா மார்க் போட் மாட்ட அப்டின் சொல்லிருக்காங்க எனக்கு எம் பைய அப்ப மார்க் அந்த பாத்து படுச்சத விட அவனா ஓனா எழுதுறதுலதா மார்க் அதிகமா எடுக்குறா அதெல்லா இந்த மாரி எல்லா டீச்சர்ஸ்சும் பண்ணாவே நல்லாருக்குன் நா நெனைக்கிற
ஒரு ஒரு சில டீச்சர்ஸ் தா அத வந்து நம்ப பண்றது வந்து ஒரு ஜாப் இல்ல நம்ம சேல்ரிக்காக இந்த வேல பாக்க வர்ல சொல்லி் குடுக்க வந்துருக்கோ அடுத்தவங்களுக்கு கத்து பசங்களுக்கு கத்து குடுக்க வந்துருக்கோ நம்ம அப்டின்னு நெனைக்குற டீச்சர்ஸ் ரொம்பவே கம்மி இதுவு ஒரு வேலையா பாக்குறவங்கதா நெறைய பேர் இருக்காங்க நா வந்து அங்க வேல பாத்துட்ருந்த எனக்கு அங்க செட் ஆகல அதனால எ டைமிங் எ கொழந்தைய பாத்துக்குறதுக்கான டைமிங் இதுதா செட் ஆவுது ஸ்கூல் டைம் இதுதா அதுக்காக வர பேரு நறைய பேரு அவுங்க கிட் ட்ட போய் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த வேலைய வந்து நா அர்ப்பணிப்போட செய்றேங்க டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ நா பசங்களுக்கு சொல்லி தரணு அப்டின் நெனைக்கிற டீச்சர்ஸுமே இப்ப கம்மி
உண்ம உண்ம நீ
பசங்க வந்து எல்லா பசங்களுமே வெளி வர முடியாம ஏன்னா யாருமே வந்து படிக்காத பசங்க கெடையாது ஒரு லட்சரூபா கொண்டு கூட்டி ஒரு பேரண்ஸ் கொண்டு போய் அந்த பசங்கள சேக்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான பொட்டன்சியல் இருக்குன்தான அருத்தோ அத வந்து சில டீச்சர்ஸ்தா வெளிக் கொண்டு வராங்க பல பேர் அத தவற விடுறாங்களோன் நெனைக்கிற நானு
உண்ம நீங்க சொல்றது கரெக்ட்டு ஏன்னா நா என்னோட அனுபவத்திலேயே நா இந்த விஷ்யத்த பாத்துருக்கேங்க நா சொன்னனே கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அப்டின் சொல்லிட்டு எனக்கு வந்து நா வந்து சயின்ஸ் படிக்கும் போது சயின்ஸுக்கு ஒரு டீச்சர்ஸ் இருந்தா டீச்சர் இருந்தாங்க அவுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவு முடிச்சதுக்கப்புறோ அவுங்க அத வந்து திளும்ப கொஸ்டின் கேப்பாங்க நாங்க அண்டர்ஸ்டேண்டு பண்ணிட்டோமா அப்டின் தெரியிறதுக்காக கொஸ்டின் கேப்பாங்க பதில் சொல்ணு அதே மாரி அடுத்த நாள் வந்து அதே மாரி டெஸ்ட்டு வெச்சு அதுல நாங்க எல்லாருமே நல்லா பது இது சொன்னா மட்டுந்தா ஓகே இவுங்க புருஞ்சுட்டு பேஸ் புருஞ்சுக்கிட்டாங்க நம்ம நடத்துனத அப்டின்னா மாரி அடுத்த லெசனுக்கு போவாங்க அந்த மாரி சில டீச்சர்ஸ்தா இருக்காங்க அது ஸ்கூல்ல எனக்கு கேக்சுக்குனு ஒருத்தவரு எடுத்தாரு பார்த்தீங்கன்னா சுத்தமர கிளாஸ்சே எடுக்க மாட்டாரு எக்ச சைஸ் இருக் க்னா அந்த எடுத்துக்காட்ட பாத்து அடியே போட்டு போயிவரு மீதிக்க ூ படிக்க பச அந்தம்ம எாம் போட்டுவாங்க ஆனா நாங்க வந்து ூன் போகாதனால முதல்ல வெளியில போய் முட்டி போறள் நான தான் இருப்பேன் அந்த மாதிரி டர் இருக்காங்க அவங்க வந்து நீங்க சொன்ன மாரி சொன்னீங்கல்ல நம்மளுடைய அ ஆசிரியர் தொழிலுங்குறது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்லணு அது வந்து ஒரு ஒரு அனுபவோம் மாரி அது வந்து ஒரு திறன் மாரி அது மத்தவங்களுக்கு நம்ம கற்பிக்கிறோ அத நம்பளால அவங்க வந்து அந் அந்த அறிவு அவங்களுக்கு அதிகமா வருது அப்டின்ற ஒரு எண்ணம் வேணு அவங்களுக்கு அது இல்லாம சம்பளத்துக்காக வேல பாத்தா அது வந்து அது வேஸ்ட்டு அதுக்கு வந்து நெறைய தொழில் இருக்கு இந்த ஆசிரியர் தொழில் மருத்துவ தொழில் இதக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து அ அப் அது என்ன சொல்றது சமர்ப்பிக்கணும் அப்டின் சொல்லுவாங்கல்ல அத மாரி அவங்களோடைய இத வந்து சமர்ப்பிக்கிற மாரி இருக்கணுன்றதுதா என்னோட கருத்து
இன்றைய காலகட்டத்துல அப்டி நடக்குறது ரொம்ப கஷ்டோ ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் முடுச்சுட்ட அவ வெளில வர்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற அவனோட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா பட் ஆனா அவனுக்கான அந்த இது வந்து கெடைக்கல வேல ஒரு ஐடில அவ கெடைக்கலன்னா அடுத் து சூஸ் பண்ற எடோ எது அப்டின்னா ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஃப்ரொபசர் ஆயிட்டா செட்டில் ஆயிடலா லேடிஸ்க்குன் அப்டின் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடுச்சுட்டு பி இ முடுச்சுட்டாங்க அடுத்தனா எம் ஏ பண்ணிடுவாங்க எம் ஏ பண்ணிட்டு அவங்க செட்டில் ஆகுற ஜாப் எது ஒரு இந்த ப்ரொக்கோ ஒ ஒரு காலேஜூ ஏ இப் சிலதாப் படிக்கும் போது ஏ சீனியரே வந்து ஜூனியருக்கு கிளாஸ் எடுப்பாங் அப்டினா கொடுமையெல்லா நாங்ளே பாத்துருக்கோ நா படிக் ஏஜ் லியே படிச்ச காலேஜ்லியே இந்த மாரி சீனியர்ஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க சில பேர் வந்து அந்த சீனியர் நல்லாவே எடுத்திருக் நல்லாவே எடுக்கற தெறமை அவுங்களுக்கு இருக்கலா ஆனா ஒரு அனுபவமே இல்லாம ஒரு டீச்சர் நமக்கு எடுக்கம் போது அவுங்க அவுங் குடுக்குற இது எப்டி இருக்கும் என்னோட இது அது தா
ஆமா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் ட்டு அந்த மாரி அனுபுவோ எனக்குமே இருந்துது நா பைனல் இயர் வந்து படிக்கிற ஸ்டூடண் வந்து எங்ளுக்கு கிளாஸ் எடுக்கற மாரி அப்டியெல்லாமே நடந்திருக்கு அந்த மாரி அனுபவம் இருக்கு அதனால சிறந்த ஆசிரியர்கள் இருந்தா சிறந்த மாணவர்கள் வரும் வாங்க அப்டிங்கறது வந்து ஒரு உண்மையான விஷ்யம் நம்ம நெறையாவே இத பத் தி பேசிட்டோனு நனைக்கற
அ அ உரையாடலை இதோட முடித்து கொள்ளலா நண்டு